வணக்கம்
ஆ வணக்கம்ப்பா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேம்ப்பா சமையலல்லா ஆச்சுங்களா சாப்டீங்களா
ஆ சாப்டாச்சு தோழி நீங்க சாப்டீங்களா
ஆ இப்ப தாம்ப்பா முடிச்சே சிம்ப்ளா செஞ்சு சாப்டோ இன்னைக்கி நாங்க வெறு கேட் ரைஸ் மட்டு தா சாப்டோ நாங்க நீங்க
ஓ இங்க வந்து சுண்டல் இது சுண்டல் கொழம்பு தோழி
ஓகே ஓகே அப்டிங்களா ஓ எனக்கு கூட ரொம்ப புடிக்கு எப் பயனுக்கு ரொம்ப புடிக்கு நீங்க அத எப்டி செய்வீங்க
ஆ அது வந்து பாத்தீங்ன்னா நம்ம வெள்ள சுண்டல வந்து முதல்ல உப்பு போட்டு தனியா வேக வச்சு கோ தோழி
ஓகேப்பா ஊற வைக்கணுமா நா எதாது
டே வந்து நைட்டே இரவு முதல் நாள் இரவே ஊற வச்சுறணு குறஞ்சது பனிரண்டு மணி நே ரம் ஊறணு
ஓகே ஓ
ஊருணதுக் கப் பறோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல குக்கர்ல தனியா சுண்டல் போட்டு உப்பு போட்டு தனியா வேக வச்சுருவே வேக வ ச்சு முடுச்சுட்டு வானலேல வந்து நமக்கு தேவையான வெங்காயம் ஃபஸ்ட்டு எண்ண ஊத்தி கடுகு கள்ளப்பருப்பு போட்டுட்டு தேவையான வெங்காயம் ஒரு த தக்காளி ரெண்டு பச்ச முளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லித்தழை வர மொளகா ஒண்ணு ரெண்டு தேவைப்பட்டா காரத்துக்கு ஏத்த மாரி போட்டு நல்லா வனக்கிட்டு ஆ பெரிய வெங்காயம் வந் வந்து நம்ம வீட்ல எத்தன பேர் இருக்குறமோ அது பொறுத்து மூன்ற அல்லது நாலு சின்ன அளவுனா அத வந்து பச்சையா தனியா வந்து பேஸ்ட் மாரி அரச்சுருவோ தோழி அரச்சுட்டு இந்த தாளிப்புல வந்து கொட் டிட்டு எண்ணேல வந்து நல்லா அந்த எண்ண மேல பிருஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கணு அது நல்லா வணக் கி அ பச்சை வாசனை முடுஞ்சதுக்கு அப்பறோ தக்காளி மூன் று அல்லது நான்கு வந்து தனியா அரைத்து இந்த வெங்காயம் நல்லா எண்ண பிருஞ்சு வர அளவுக்கு ஆனதுக்கு அப்பறோ அதுல தக்காளி நம்ம உள்ள ஊத்துவோ அதுக்கப்பற தக்காளி வந்து பச்சை வாசன வந்து முழுமையா அடங்கணு அடங்கி முடுஞ்சது கப்பற நம்ம வேக வைத்த சுண்டல்ல வந்து ஓரளவு சிறிய அளவு வந்து எ எடுத்து மிக்சில பல்ஸ் மோட்ல நம்ம வந்து கொஞ்ச அரச்சுக்கலா சில பேர் அத வந்து நைசா அரைக்கிற வழக்கமு உண்டு அத வந்து நம்ம தக்காளியு நல்லா சுண்டனுதுக்கு அப்பறோ அந்த சுண்டல் வந்து அரச்சு உள்ள போட்ரணு போட்டதுக்கு அப்பற நம்ம குழம்பு மசாலா ஆ அதுக்கப் ப்பற நம்ம கர மசாலா அ நமக்கு கொ கொத்தமல்லி சுவை புடிக்கு அப்டின்னா கொத்தமல்லி பவுடர் வந்து போட்டுக்லா போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வேக வச்ச சுண்டலையு எடு த்து இதுல போட்டுட்டு அஞ்சு நிமிஷ கொதி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்றோ கொத்தமல்லி தூவி நம்ம எறக்கிட்டம்னா ஹோட்டல்ல இருக்கக்கூடிய சின்னா மசாலா சுவைல வந்து சுண்டல் கொழம்பு வந்து
கெடச்சுரு சூப்பர் சூப்பர் இது நீங்க ரைஸ்கு வச்சு சாப்டுவீங்களா
ரைஸ்க் தா வச்சு சாப்டுவோ தோழி ரைஸ்க்கு நல்லாருக்கு ரைஸ்ஸு சப் சப்பாத்திக்கு தா சாப்டுவாங்க ரைஸ்குமே வந் து நல்லாருக்கு தோழி
ஓ நீங்க இது க வெஜிடபிள்ஸ் எது ஆட் பண்ணிக்க மாட்டீங்களாப்பா இதுல
இல்ல தோழி இல்ல வெஜிடபிள்ஸ் எல்லா எது போடல சுண்டல் மட்டுந்தா கொஞ்ச சுண்டல் தா அரை அ முழுமையா எல்லா சுண்டலையு அரைக்க மாட்டோ கூட வந்து மு முட்டை வேக வச்சு கூட வச்சு சாப்ட்டுக்குவோ தோழி
ஆ நல்லாருக்கு நல்லாருக்கு நா செஞ்சுருக்கே இது மோஸ் டா இது இந்த மாரி செய்யம் போது சப்பாத்திக்கி சூப்பரா இருக்கு சப்பாத்திக்கி
ஆ சப்பாத்தி தோசை அதுக்கு வந்து நல்லாருக்கூ ஆ ரைஸ்க்கூ வந்து இங்கே செய்வேன் தோழி இவுங்குளுக்கு பிடிக்கூங்கறனால ஸ்
ம் ம் ம் ம் ம் ம் ம் ரைஸ்க்கு வந்துட்டு நானூ இந்த மாரி செஞ்சிருக்கப்பா ஆனா கொஞ்சொ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிப்பே நானு
ரைஸ்கு செய்யம் போது ரைஸ்க்கு செய்யம் போது அப்போ வந்து ரைஸ்க் செய்யம்மோது அதுக்கு கொழம்பு செய்யும் மோது இது இது சுண்டல கொஞ்சொ நீங்க அரைச்சுப்பீங்கன் சொல்றீங்க தெரியிங்ளா அத அர ச்சுக்க மாட்ட வெறும்மனே சுண்டலுக்கு மட்டு வேணுனும் போது எது சுண்டல் செய்வே ஆ மத்த வெஜிடெபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு தேங்கா சேத்துப்ப
ஆ நா கடைசியா கொஞ்சொ தேங்காய் வந்து அரச்சு ஊத்துனே தோழி ஏன்னா கொஞ்சோ கார சுவை வந்து கொஞ்சொ கம்மியா இருந்த மாதிரி இருந்தது அதனால ஃபஸ் ட்டு நானும் மகனு சாப்ட்டுட்டோ அதுக்கப்புற கணவருக் க்கு இது பண்ணம் போது தேங்காய் வந்து கடைசியா கொஞ்சொ சோம்பு போட்டு அரச்சு வந்து ஊத்திட்டேன் தோழி
எ ஓ சரி சரிங்க ம் அப்ப வீட்ல எல்லாருமே இந்த விரும்பி சாப்டுவாங்க இந்த கொழம்புன்னா
ஆமாங்க தோழி
ஓ நல்லதுப்பா அப்புறொ பசங்க என்ன பண்றாங்க நாளையிலருந்து ஸ்கூலுங்களா இல்ல எப்பத்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுங்க
இல்ல தோழி நாளைலந்து ஸ்டார்ட் ஆகுது
நாளையிலந்துங்ளா சரி சரி
பையன் வந்து பத்தாவ்து முடிச்சுட்டு பதினொன்னாவது வந்து போக போறாரு தோழி
ஓ அவ்ளோ பெரிய பையனா சூப்பர்ப்பா அ ஒரே பையனா உங்கள்க்கு
ஆமா தோழி ஒரே மகன் தா
சரி சரிப்பா
அதனால இப்ப நானு என்னுடைய கணவர் என்னுடைய மகன் மூன்று பேர் இருக் க்கோ அம்மா அப்பா வந்து எங்க கூட இருந்தாங்க இப்ப வந்து ஓய்வு பெற்றுறனால சொந்த ஊருக் க்கே வந்து போய்ட்டாங்க தோழி
ஓகே அம்மா அப்பானா உங்ளோட அம்மா அப்பாவா இல்ல அவரோட அம்மா அவுருக்கு அ உங்க மாம்
அ அவருக்கு மாமனார் வந்து எறந்துட்டாங்க அ மாமியார் வந்து இங்க நாங்க நான்கு நாட்கள் மாமியார் வீட்ல வந்து மூணு நாட் க்கள் அப்டி வந்து இருந்துக்குவோ ஏன்னா எங்க வீட்லயு வந்து மகன்கள் கிடையாது ஆ எங்க அம்மா அப் ப்பா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேத்துக்குமே வந்து எழுவது வயதை கடந்துட்டாங்க சோ நாலு பேத்தயுமே வந்து நாங்கதா வந்து பாத்துக்க வேண்டிய சூழல்
ஓகே அ
அதனால இப்ப சில வருடங்களுக்கு முன்புதா எங்களுடைய அம்மா அப்பா இருக்கிற ஊருக்கே நாங்க வந்துட்டோ அ அதுக்கப்றோ அவங்க வந்து ஒரு மூன்றாண்டு காலத்துக்கு முன்பு அ ஓய்வு பெற்றற்றுனால சொந்த ஊருக் கு என்னுடைய தங்கையின் ஊருக்கு வந்து போயிட்டாங்க அ மாமனார் மாமியார் வந்து இல்ல இல்லேங்க என்னோட அம்மா அப்பா
ஆ என்னோட அம்மா அப்பா வந்து தங்கையோட ஊருக்கு வந்து போயிட்டாங்க தோழி மூணு மகள்களுமே மாத்தி பாத்துக்குவோ அவங்க தனியா அவங்களே இருந்துக்குவாங்க ஏதாவது மோரல் சப்போர்ட்டு மட்டு ஆமாங்க ஆமாங்க தோழி நா வந்து நடுமகள் இரண்டாவது மகள் ஆ ஒவ்வொரு மகள் வீட்டுலயு பத்து அவங்க அம்மா அப்பா தனியா இருந்துக்குவாங்க ஏதாவது அவசரம் அந்த மாதிரி சமயங்க கள்ள மட்டு பக்கத்தில இருந்தா போது ஏதாவது ஹாஸ்பிட்டல் போறதால வேற எதாவது ஒர்க் அப்டினா ஆ அந்த மாதி ரி இருந்தா மட்டு நம்ம கூட அவங்களுக்கு உதவி பண்ணா போது மாமியாரு வந்து அப்டிதா தோழி அவங்களே அவங்களுடைய வேலைகள் எல்லாமே செஞ்சுக்குவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பேத்திகள் இரண்டு பேர் வந்து கல்லூரி படிக்கிறாங்க அவங்க வந்து எங்க மாமியார் கூட இருந்து பாத்துக்கிறாங்க
ஓ சூப்பர் நல்லது நல்லது அப்ப நல்ல பெரிய குடும்ப நீங்க
ஆமா தோழி அவங்க ரெண்டு பேரு கல்லூரி படிக்கிறனால அ மாமியார்க் கூட இருக்காங்க அதனால நாங்க எங்க அம்மா அப்பா பாத்துக்கிறதுக்காக இங்க வந்துட்டோ கணவர் வந்து வார இறு தில இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நாங்க வந்து அங்க போயிருவோ தோழி
ஓ சரி சரி அங்க போய்டுவீங்ளா எல்லா ஒரே ஊருக்குள்ளதா இருக்கீங்க
இல்ல இல்ல தோழி அம்மா அப்ப எங்க அம்மா அப்பா இருக்கிற ஊர் வந்து இங்கிருந்து ஒரு எழுவது எம்பது கிலோமீட்டர் தொலைவுல இருக் காங்க என்னுடைய அத்தை வந்து இங்க டுந்து நாப்பது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுல வந்து இருக்காங்க கிளம்பி போய் யார் யார் வீட்ல வந்து யார் இப்ப யார் வீட்ல அ ஆட்கள் தேவையோ அப்பிடி இறங்கிக்குவோ நாம் நா மாமனார் வந் து இறந்து ஓராண்டு காலமாச்சுங்க அதனால பேத்திகள் வந்து அவங்க மகள் வீட்ல இருந்து இங்க மாமியார் ஊர்ல வந்து தங்கி படிக்கிறாங்க கல்லூரி படிக்கிறாங்க அதனால நான்காண்டு காலம் அவங்க வந்து கூட இருப்பாங்க இப்ப ரெண்டாம் ஆண்டு படிச்சிட்ருக்காங்க அதனால இன்னும் இரண்டு ஆண்டுகள் கூட இருப்பாங்க அதனால அதுக்கப் ப்புற வந்து அவுங்ள இங்க கூட்டிட்டு வந்துக்கலான் சொல்லிட்டு இது பண்ணிருக்கு தோழி
செரி சரிப்பா ம் அப்புறம்ப்பா உங்களுக்கு போர் அடிச்சா என்னல்லா பண்ணுவீங்க ஏதாவ்து து இது பண்றீங்ளா ஒர்க் பண்ணிட்ருந்தீங்ளா இதுக்கு முன்னாடி
ஆமா தோழி நா பத்து வருஷ வந்து ஆசிரிய தொழில்ல இருந்தேங்க கணித ஆசிரியையா வேல பாத்துட்ருந்தே குடும்பு ஆமா தோழி குடும்ப சூழ்நிலைக்கா நா வந்து கொரோனா பீரியட்ல வேலய வந்து விட்
விட்டுட்டீங்க ஆ ஓக்கே ஓக்கே
இந்த ஆறு ஆண்டு காலம்மா நா வந்து டிஜ்ட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுல வந்து டீம் லடரா வேல பாத்துட்ருக்கே தோழி
ஓ சூப்பர் சூப்பர்ப்பா
ஒர்க் ப்ஃறம் ஹோம் தா என்னுடைய தோழிலினுடைய அலுவலகத் த்துல அலுவலகத்துல சிறு சிறு ப்ராஜெக்ட்ஸ் வந்து தருவாங்க நெறையா அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து அ எனக்கு கீழ டீம் அமைச்சு அவங்கள பாத்துக்குற பணியில வந்து இருக்கே தோழி
ஓ நல்லதுப்பா நல்லது நல்லது
ம் மாலை நேரங்கள்ல நா வந்து டியூஷன்ஸ் எடுப்பே கொழந்தைகளுக்கு வந்து ஆ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே எடுப்பே தோழி வெளியில கிளாஸ் யாராவ்து கே ட்டாங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு டி என் பி எஸ் சி கிளாசஸ் வந்து எடுத்து கொடுப்பே
ஓ சூப்பர் சூப்பர் ஆ
அதனால கொஞ்சொ அ பெரியவர்களெல்லா பாத்தனால எனக்கும் கொஞ்சொ உடல் நலம் ஆ நமக்கு ஏஜ் ஆகுதல்ல தோழி ஆ எல்லா பெரியவர்களையு பாக்கும்போது என்னுடைய வயது நாப்பத் த்தி ரெண்டாயிற்று அதனால நம்மளு கொஞ்சொ ஓய்வு எடுத்துக்கணு
பாத்துக்ணு கண்டிப்பா கண்டிப்பா இவ்வளோ பெஸி ஷெடியூல்ல நீங்கப் வீட்டு போய்ட்டு வந்து பாத்துட்ருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம்ப்பா என்னா அம்மா அப்பாவையு பாத்துக்கறீங்க இவுங்களோட அம்மா அப் ப்பாவ்யு பாத்துக்கிறீங்க மத்த விசேஷொ குடும்பொ அதுெல்லாம எல்லாமே ட்டன் பண்ணிதாஆவுன் நல்லதியு பாத்துக்னு கெட்டதயு பாத்துக்ணு உங்க்ளுயு பாத்துக்னு ப்றொஉங்க ஃபேம்லியு பாத்துக்ணு பிளஸ் உங்க கரியரு வந்து பாக் அப்புற நம்மது நஜம்மா ஒரு ஒரு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் வேடி தான
அப்டிதா எங்களுக்கு வாழ்ந்து காம்ச்சாங்க இப்ப வரைக்கு காம்ச்சுட்ருக்காங்க ஆ அம்மா அப்பா வந்து ஆசிரியை துறை ஆசிரியர் துறையிலதா இருந்தாங்க எந்த ஒரு சூழ்நிலையில்லையு பெரியவர்கள வந்து மாமனார் மாமியார் ஆகட்டு அவங்களையுமே நா வந்து அம்மா அப்பான் தா கூப்பிடுவே அத்த மாமான்னு இதுவரைக்கு கூப்பிட்டது இல்ல நல்லது கெட் ட்டது எது எப்டி இருந்தாலும் செரி என்ன துன்பவந்தாலு ரெண்டு பேருமே அம்மா தா அவங் நம்ள எப்படி பாப்பாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து எப் எப்பொமே அம்மா அப்பாவ தா அம்மா அப்பான் தா பாத்துக்கறோ அப்பற சருக் க்கரை நோயினால என்னுடைய மாமனார் வந்து கால் எடுக்கப்பட்டு எறந்துட்டாரு
ஓ நல்லது நல்லது இப்ப புரியுதுங்க ஒங்க குடும்பொ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசி ட்ருக்கீங்க நாங்க ஆ நம்ம குடுத்த காலம் முடிந்து விட் டது நாங்க இன்னொரு ஒரு கால்ல கண்டிப்பா ஒங்க குடும்பத்த பத்தி நானு விசாரிக் க்கிறப்பா ரொம்ப நன்றி நன்றி நன்றி